தோழி
ஹலோ தோழி ஆ இப்ப கேக்குதுங்ளா ஆ என்ன பண்றீங்க தோழி நீங்க ம் என்ன பண்றீங்க தோழி அப்புடியா சேரிப் நீங்க
தோ
எனக் க்கு வந்து உ எனக்கு வந்து பிரியாணி ரொம்போ புடிக்கும் தோழி உங்களுக்கு என்ன புடிக்கும்
என்ன பண்றது உங்களுக்கு ஒரு ஹேபி ஆ உங்களுக்கு என்ன ரொம்போப்
தோழி
ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி இப்பதா எனக்கு கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
கேக்குது தோழி என்ன சாப்புடுவீங்க தோழி நான் இப்போ வேல லெல்லா முடிச்சுட்டு இப்பதா சமையல் செயிஞ்சு முடித்து வந்தே தோழி உங்க வீட்ல என்ன சமையல் தோ தோழி
எங்க வீட்லயா சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க
ஓஓ சிக்கன் உங்களுக்கு சிக்கன்ன புடி க்குமா
ஆமா எனக்கும் ரொம்ப புடிக்கும்
அப்டியா நீங்க செய்வீங்களா சிக்கன் பிரியாணி
மூணு டைம் எல்லாம் இல்ல ஒரு டைம் தான்
இல்ல நீங்க சிக்கன் பிரியாணி செய்வீங்களா தோழி
ஆ செய்வேன்
ஆ எப்டி செய்யணும் தோழி
ம் மொதல்ல வந்து
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க தோழி மொதல்ல என்ன
மொதல்ல நம்மளுக்கு வந்து எண்ணெய் இதெல்லாம் தேவைப்படும் அரு சி புதினா இதெல்லா தேவைப்படும் மொதல்ல வந்து வெங்காய எல்லா கட் பண்ணி வச்சுக்கணு மொதல்ல கடாய் வச்சுட்டு
ஆ
அப்புறமா எண்ண கடுகு இதெல்லாம் போட்டு சமைச்சிரு உங்களுக்கு சமைக்க தெரியுமா பிரியாணி
ஆ எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ தா தெரியுங்க ஆனா வந்து சாம்பாரு கார கொழம்பு அந்த மாரிலாம் வைப்பே ஆ காழ கொழம் புள நம்ம கத்திரிக்கா காரக்கொழம்பு அந்த மாரிதான் நா வைப்பே
ஓ
ஆ
உங்களுக்கு ம பியூட்டிஷன்னா ரொம்ப பிடிக்குமா
ஆ இல்ல இல்ல தோழி ஒங்களுக்கு புடிக்குமா? நீங்க போட்டுக்கல ம ஆ என்ன என்ன பண்ணுவீங்க மே மேக்கப் பத்தி கொஞ்சொ சொல்லுங்க எனக்கு தெரியாது
மேக்கப் பத்தி மொதல புது புது அ ஹேர் ஸ்டைல் அறுவே
உம் எந்த மாரி போடுவிங்க அப்டியா ஃபேஷியல்ல எந்த ஆ மெஹந்தி வெப்பிங்களா ஆ மெஹந் எப்டி இருக்கு தோழி வெப் பினி வேப்பிங்க
நம்ம எந்தன்ன டிசைன் வேணுமோ அதந்தா வைப்போ
ஓ ஃபோன்ல எந்த டிசைன் கொடுத்தாலு வெச்சிடுவிங்ளா
ஆ வெச்சிருவே
சிடுவீங்ளா பரவால்லியே ரொம்ப நீங்க டேலண்ட் தாம் போல தோழி
ஆஹ்
அ சாப்டிங்ளா தோழி நீங்க
ஆ நா சாப்ட்ட தோழி நீங்க சாப் டிங்ளா
சாப்ட்டந்தொழி அதா சி க்கன் பிரியாணி சாப்டிங்களா எங்ளுக்கு கொஞ்சொ பார்சல் அனுப்புங்ளே
அவ்ளோதானெ தந்தனுப்றோ விடுங்க
எப்டி உங்க உங்க வீட்லெய அ பசங்கல்லா இருக்காங்களா சின்ன கொழந்தைகள்
ஆஹ் இருக்காங்க இருக்காங்க ரொம்ப சேட்டக்காரங்க
ஏ அவ்ளோ சேட்ட பண்ணுவாங்களா
கம்முனே இருக்க மாட்டாங்க ஒரு எடத்துல உக் உக்காரவே மாட்டாங்க அ அடம்புடிச்சிட்டே இருப்பாங்க பஸ் சங்கனாலே
அப்டியா நீங்க மெரட்டுவிங்ளா
ஆஹ் நா மெரட்னாதா அவங்க கம்முனே இருப்பாங்க தோழி
அப்டியா அவ்ளோ டெரரா நீங்க
லைட்டா டெரர்தா
ஓ அப்டியா தோழீஸ் சேரி சேரி ப பேச சொல்லி தெரிது தோழி உங்கள பத்தி
ஒங்க வீட்ல பசங்கல்லா இருக்காங்ளா
க்காங்க தோழி ஒரே அமக்குளோ எ பேச்சி எங்க கேக்குறாங்க ஃபுல்லா அவ்ங்க அவுங்க இஸ் டத்துக்கு தா இருக்குறாங்க
இன்ன பண்றது இந்த பசங்களே இப்டிதா இருக்காங்க கம்முனே இருக்க மாட் டேன்றாங்க சைலென்டாவே
ஆமா தோழி நாளைக்கு எதனா வேலைகள் இருக்கா தோழி, இப்ப யாருக்குனா மெஹந்தி போட்ணுனா உங் கிட்ட சொன்னா நீங்க போட்டுடு வீங்ளா?
ஆ போட்டு விட்ருவே தோழி
அப்படியா சேரி எனக் தெரிஞ்ச தோழிகெல்லா இருக்காங்க நா வரும்போது சொல்றே நீங்க கொஞ்சு அவ்ங்ளுக்கில்லா போட்டு விடுங்க
செரி தோழி
அதுக்கு எதனா ச சார்ஜஸ் வாங்குவீங்ளா
ஆ வாங்குவே தோழி
அப்படியா எவ்ளோ வாங்கி ஓ அப்பிடியா தோழி ஆமா தோழி பல மெஹந்தி க்குலா ரொம்ப மவுஸ் தோழி நீங்க எவ் ம் நீங்க ஸ்டாடிங்ல எவ் அப்படியா சூ சூப்பர் தோழி பரவால்ல நீங்க மத் த எடத்த விட நீங்க கொஞ்சு கம்மியா தா வாங்குறீங்க
ம் ம்
சேரி தோழி உ வே உங்க வீட்ல எத்தன பேரு நீங்க
எங்க வீட்ல அம்மா அப்பா நானு தங்கச்சி தம்பி இருக்காங்க உங்க வீட்ல
அ அ அ அ இதே தா தோழி மூனு பேரு ஒரு தம்பி இருக் காங்க அ தோழி அப்றோ
தம்பி எல்லா எப்படி சேட்டை க்காரங்ளா இல்லாம அமைத்யா இருக்காங்ளா
அ அவரு சேட்டக்காரங்தா
ம் படிச்சுட்டு இருக்காங்களா இல்ல வேலைக்கு போய்ட்டு கங்ளா
அ படிச்சுட்டு இருக்காங்க ழ உங்க சிஸ்டர் எல்லாம் படிக்கிறாங்களாங்க சிஸடர்ஸ் லா படிக்கிறங்களானு கேட்
ஆமா தோழி படிச்சுட்டு இருக்காங்க தோழி ம் பசங்கள்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தோழி
பசங்க எல்லாம் தூங்குறாங்க ஒரே காலைல இருந்து ஒரே அம்மா க்களு இப்பதான் நான் எல்லாரையு தூங்க வச்சே இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயான அததா உங்ககிட்ட கொஞ்சோ பேசலாமேன்னு கால் பண்ணே தோழி நானு நீங்க தா மெஹந் டிஸ் வேற சொல் சொல்றீங்க நானு எனக்கு தெரிஞ்ச இடத்துல்லா சொல்றே ச்ஜஸ்ட் பண்றே
ஆ செரிங்க தோழி
ம் வேற என்ன பண்ணுவீங்க ஹேர் ஸ்டைல்ல
ஹேர் ஸ்டைல் வந்து புது புதுசா டிசைன் எல்லா
ம் ஆ செரி தோழி இப்ப பேஸ்ட்ன்னு சொன்னீங்ல என்னென்ன ப்ரடக்ட் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு
கிரீம்ஸு ஃபேஷியல் எல்லாம் யூஸ் பண்ணுவோ
ஆ செரி இப்ப ஓ அப்படியா இப்ப பேஸ் வாஷ் வந்து ஹிமாலயா யூஸ் பண்லா அது போட்டா கொஞ்சோ நல்லா இருக்குமா ஆ செரி தோழி நா வந்து வேற தா போட்டுட்டு இருக்கே செரி இன்னைல இருந்து நான் வாங்க்கிறே இமாலயாவ
ஓகே
ஆ இப்ப ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ப மஸ்கரா வைக்கணுமா அதுக் கொஞ்சோ சொல்லுங்க மெக்கப் பத்தி
மஸ் முதல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணு அப்பறமா நம் உங்களுக்கு எந்த ஸ்கின் செட் ஆவுதோ அந்த க்ரீம் முதல்ல அப்ளை பண்ணிக்கணு நல்லா கொஞ்சோ நேரோ மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்ப நல்லா ஃபேஸ்ல நல்லா இருக்கூ அப்புறமா வந்து நம்பள வீஸ்டிக் போடணு அப்புறமா மை வெக்கிணு அப்புறமாதா மஸ்காரா வெக்கி இன்னு வாயில நல்லா வைக்கணு
வெக்கிணுமா சேரி தோழி நீங்க மெஹந்தியும் போட்டு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாவும் மாறிட்லா போல அதுக்கு என்னன்னா ஆ அதுக் கூட கோர்சஸ் லா இருக் க்கு தோழி நீங்க வேண்னா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அதுல கூட போங்க ம் இந்த மெஹந்தில இப்ப நீங்க மெஹந்தில டார் க்கானிக் லா நறைய வருதுல்ல நீங்க அந்த மாரி வெப்பீங்ளான்னு மாரி வீட்லே செஞ்சு விக்கிறாங்கள்ள கோன்ல்லா
ஆஹா இல்ல அந்த மாரி எல்லா இல்ல அதுக்குன்னு வேற ஒருத்தங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வர வெப்பே
இப்ப நீங்க கடைகுல்ல ல்லா நம்போ கோன் லா வாங்க மாட் ட்டீங்ளா
ஆ இல்ல தோழி அதெல்லா வாங்க மாட்டோ
ஆ
ம் தேஜஸ்ல எத்தன பேர் நல்லாருக்காங்ளோ அவங்க கிட்ட இருந்து ஆடர் பண்ணி வாங்கிட்டுதா நம்ப கஸ்டமர்க்கு போடுவோம்
அப்புடியா சேரி தோழி இப்போ நம்ம அந்த நெகத்துக்குல்லா நீங்க அந்த ஹராக்குன்னு சொல்லுவாங்களே அதுல்லா வெப்
ஆ
ம் ஆ ஆ அது எத்தன நாள் இருக்கூ தோழி அது வெச்சா
அது ஒன் ஒரு வருஷோ இருக்கூ தோழி
ஒரு வருஷோ இருக்குமா
ஆமா சில பேருக்கு வந்து ஒரு வருஷோ இருக்கும் தோழி சில பேருக் க்கு வந்து ஆறு மாசத்துலே போயிடோ தோழி
ஓ அது வந்து இப்போ லைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா
ம் மொத தடவ போடும்போது சில பேருக்கு ஒரு தாட்டி போட் ட்டாலே ரெட் ஆயிடு
ஆ
பேருக்கு வந்து ரெண்டு தட்டி போட்டாதா ரெட் ஆவு
ஓ அப்டியா இப்பொ மூண் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாதா மூணாது டைம் யூஸ் பண்ணாலு
ஆ இன்னு டார்க் ஆவு தோழி
ப்ரவுன் கலர்ல மாறிடுன் சொல்றீங்களா
ஆமா ஆமா தோழி மொதல்ல வந்து மெதல்ல வந்து நம்ம என்ன பண்ணனுனா நல்லா ஹேண் வாஷ் பண்ணிக்கிணு
ஆ ஓகே
அப்றமா வந்து கொஞ்சமா மெலீ சா கட் பண்ணணு கட் பண்ணிட்டு நம்ம நகத்துல மட்டு வெச்சுட்டு
ஆ
தூங்கிட்ணு கால்ல ஏன்ச்ச ஒடனே அதுவே கயிண்டுக்கு
அப்டியா எதுவு ஆவாதா தோழி
எதுவுமே ஆவாது நல்லா இருக்கு
ஏதோ நம்ளுக் கோல்டு ஆவாது அந்த மாரிலா எ
அஹா அப்டில்லா எதுவுமே இல்ல தோழி
ம் அது போவாது ஆனா ஒரு ஆறு மாசொ ஒரு வருஷொ வரைக்கு இருக்கு அவங்க ஒடம்ப பொறுத்து
ஆமா தோழி
ம் ஹும் நல்லாதா இருக்கு நீங்க சொல்றது நானு ட்ரை பண்ணி பாக்குறங்க கேட்டு பாக்குறே வாங்கி வெச்சு பாக்குறே நீங்க எப்ப வெனாது னால ஆனா நம்ம ஒன்னு இப்போ நீங்க கோன் போட்றீங்கல்ல அப்புறொ அது போட்டுட்டு பிறகு மேலே எதன்னா நம்ப இந்த ஆ ச் சீ தண்ணி தெளிப்பாங்களே
ஆ சக்கர தண்ணி இப்டி ஆ போடலா சில பேருக்கு ரெட்டே ஆ குல அப்டின்னா நம்ம வந்து சக்கர தண்ணி கை
ஆ சேரி தோழி இப்ப எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்புறமா கூப்புடவா
ஓகே தோழி
தோ
பை தோழி